ஹலோ
ஹலோ
ஹலோ
ஆஹ் வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
க்க நீங்க எப்டி இருக்கீங்க
ந நா நல்லா இருக்கங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக் காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல
எல்லாம் நல்லா இருக் காங்கங்க
சாப்டாச்சுங்களா
இல்லைங்க இதுக்கு மேலதான் நீங்க சாப்
அ நானும் இனிதான் சாப்பிடணுங்க
செரி செரிங்க மதியத்துக்கு உங்களுக்கு செய்யணுமா இல்ல சாப்ப இப்ப கலையிலயே முடிச்சு செஞ்டிங்களா ஒரேடியா
துங்க நீங்க
இல்ல நான் எனக்கும் காலையில முடிஞ்சது அததான் சாப்டு
ஓகே ஓகே குட் டிப்பாப்ப என்ன பண்றாங்க ஓ ஓகே ஓகே அப்புறம் சொல்லுங்க
வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதா
ஆஹ் எல்லாம் முடிஞ்சது நீங்க
ஆமாங்க துணிய ஒனும் துவைக்கணும் துவைக்கல கிளைமேட் கொஞ்சம் டல்லா இருக்குன்ட்டு
ஓ ஓகே ஓகே கொழந்தை எப்போ வரும் ஸ்கூலுக்கு போனா கொழந்த
சாய்தர தா வருவாங்க
ஃபோர் ஓ கிளாக்
ஆமா ஆமா
ஓ உம் ஆமா நேத்த ஹாப்ஃபடே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டேனு ஒனே
இங்யுதா ஆ ஆஃப் டேதா இருந்துச் சு இன்னைக்கு புக்ஸ் எல்லாம் குடுக்றாங்க
ஓ சேரி சேரி சேரி இவங்களுக்கு புக்ஸ் ஏற்கனவே கொடுத்து ட்டாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு டூ வீக்ஸ் குடுத்துட்டாங்க ஆன்னா நோட்டு தான் இன்னும் வரல நேத்தும் குடுக் ல என்னைக்குத் தான் கொடுப்பாங்களா என்னன்னு கன்ஃபார்மா தெரியல உம் அப்புறம் உங்க கெழந்த நல்லா படிப்பானா
பரவாயில்ல ஏதோ அளவுக்கு உங்களு
ஆஹ் மாடேரேட்டா இருப்பாங்க
ஆஹ்
உம்
நீங்க வேலைக்கு எது போறீங்களா வீட்லதா இருக்கீங்களா
நா வீட்லதாங்க இருக்க வேலைக்கு போறக்கு இல்ல இல்ல நா வேறே எங்கேயுமே ட்ரை பண்ணல வேற எங்கேயோ போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க
ஓ
அது என்னு வர மாட்கு இன்ரெஸ்ட் வர மாட்டிங்குது வீட்லேயே இருந்து ஜாலியே பழகிடுச்சு
அஹ் வீட்ல இரு இருந்தா ஜாலிங்களா செரி செரிங்க
அதுன்னா வேலைக்குனா நம்ம அறக்க பறக்க எந்திரிக்கணு நம்மளும் சேந்து சோத்து மூட்டைய கட்டிட்டு போகணு
ஆமா ஆமா
கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலா அப்பிடிங்கற மாரி தோணுது அப்டியே பழகிடுச்சு
அவங்க ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு நம்ம மூணு பேரோடத சேர்த்து கட்டிருக்
ஆமா அது நாங்க பிஃபோர் மேரேஜ்ல இருந்து எங்க வீட்ல நல்ல கவனிப்பு ஹயா இருந்துட்டு வந்துட்டோமா அதனால இப்போ ரொம்ப ஒடம்பு வளையமாட்டிங்கு நீங்க எப்டி உங்க கெழந்தைகல கொஞ்சோ பேருசான ஒடனே போய்ருவீங்களா
போலான்னுதா ஒரு ஐடியா இருக்கு எனக்கு கெழந்தைங்க பாத்துக்க ஆள் இல்ல
அந்த மாரி இருந்தாத எல்லாருமே உட்டு போய்டுவாங்களே
அதனாலதா இப்ப இருக்க இப்போ
கரெக்டா இருந்தாங்கன்னா நம்முளுக்கு தெரியாது
அதுதா எனக்கு அதுதா மெயின் வேணு நம்ம இல்லனாலு பரவாயில்ல கெழந்திங்க பாத்துக்குறாங்க
ஆமா
கரெக்ட் டைம்க்கு ஆமா கரெக்ட் டைம்க்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வெச் வெச்சி தூங்க வெச்சி விளையாட வெச் சி பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக் அது போதும் ஒரு மனசு திருப்தியாயிடும் சரின்ட் இருக்குலா இல்லன்னா வேலைக் போனா என்னாகு குணா சுகமாவே இருக்
ஆமா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சாப் போட்டு இருந்தா கூட நம்ம எதாவது ட்ரை பன்லாம் ஒட்டு மொத்தமா நம்மளே எல்லாமே பண்ணும் போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி தோணுது
நா போ முடியாதுங்க நா குழந்தைங்க வளரணும்
ஆமா நீங்க இப்போதைக்கு போ முடியாது
அது மட்டும் நான் வீட்டுலதான் இருக்கணும் ஏன்னா அவங்க பாட்டுக்கு குழந்தைங்க அவங்க பாட்டுக் போயிட்டு வரா தெரியிற அளவுக்குக் இருக்கனம் ஏனா வீட்ல பார்த்துக்க ஆல் இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்பிக் இயா நான் பாத்துவே அவங்க பாத்துப்பாங்க நம் போலங்கிற மாதிரி யாரும் இல்ல
அந்த மாரிலாம் யாருங்க இருப்பாங்க அம்மா அம்மாதான இருப்பாங்க ஒரு சில இடத்தல மாமியார் இருக்காங்க ஆனா எல்லார இடத்தலயும் அப்படி இருக்
நா பாத்திருக்கேன் ஒவ்வொரு மா மாமியாரல்லாம் ஒவ்வொரு மாமியாரல்லாம் ஆயிப் ரெண்டு வாயாலியே சொல்லியிருக்கவ நா கூட இப்படி பாத்துக்க மாட் த்த ஆ எங்க அத் த்த பாப்பாவ அப்படி பாத்துகிராங்க அப்படிமாங்க ஏன் கண்ணு முன்னாடியே பஸ்ல்லாம் போகும்போது எடுத் கூட்டு வருவாங்க கண்ணு முன்னாடி ஏ அப்படி பாத்துக்குவாங்க அவங்க பாக்கறது பாத்தாலே நம்மளுக்கு பொறாமைய இருக்கும் அந்த அளவுக்
உம் நம்ம கொடுப்பணைல அப்படித்தான் இருக்கு என்ன பண்றது
ஆமா ஆமா இங்க பாத்திங்கன்னா அவ்ளதான் இங்க நம்ம செய்றதானே வேலை செஞ்சுட்டு இருக்கணும் தவிர பாத்துக்க யாரும் இல்ல
உம் அட்லீஸ்ட் சமைக்கலனா கூட அந்த குழந்தைகளை பார்த்தா கூட போதும் நம்மளுக்கு சமைக்கறது கூட நம்ம சமச்ச ச்சர்லாம் அந்த குழந்தைகள் கொஞ்சம் எடுக்கறது புடிக்கிறது ஊட்டுறது அந்த மாதிரி இருந்தன்னா கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும்
எப்படி தெரியுமாங்கா நம்மளே வேலை எல்லாம் வீட்டு வீட்டுல வேலை முடிச்சிட்டு சமைச்சிட்டு துணிய எல்லாம் துவச்சு போட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு வேலைக்கு போயிட்டு மதியம் வந்து திரும்ப குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு சாயந்திரத்து வந்து வீட்டு வேலைையல்லாம் நம் நம்மலே முடிச்சுட்டு குழந்தைங்களை படிக்க வச்சு ணும்னா ஓகே வேலைக்கு போலாம் நடுவுல இருக்கிற பாதி வேலை செய்ய கூட கொஞ்சம் செய்யறதுக்கு ஆள் இல்லை
அஹ ஓ எனக்கு அதுல சொன்னாலே எனக்கு தலை சுத்து எல்லாரா எப்படி நிறைய பேர் அப்படி போறாங்க ஆனா எப்படிதான் அப்படி போறங்கன்னே தெரியமாடிக்குது எனக்கே தெரியமாடிக்குது
ஆமா ஆமாங்க
ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் ஹெல்புமே இல்லாம ஒரு ஒத்தயாலாவே பண்றது யார் சப்ப ட்டுமே மட்டுமே இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டங்க
ஆமாங்க ரொம்ப கஷ்டம் என்ன பண்றது அது கொஞ்சம் பேத்துக்கு வாஷிங் மிஷின்னாலும் தனி போட்டாதான
தண்ணி போட்டானாலும் அதுலயும் ஒரு சிலந்த காலர்ல இருக்கிற அழுக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்ச பிரஷ் பண்ணி போட்டாதா அது போகும் எல்லாமே நம்ம என்ன அப்படியாவ போடுறோம்
அதுதான் அத புரிஞ்சுகிட்டேன் எங்க அத புரிஞ்சுகிட்டேன் எங்க நம்ம சும்மா என்னம இருக்க மாதிரி
அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்ல வீட்டுல வந்து வெறும் ஒர்க் பண்ற இதுதான் அவங்களுக்கு ஆனாலும் எங்கனாலும் எங்களுக்கு ஸ்டிரஸ் ஸ்டிரஸ்னு சொல்லிக்குறாங்க ஆமாங்க ரொம்ப அதிசயமா இருக்கு உண்மையில சொல்லி பாருங்கலே லேடிஸ் எத்தன வேலை பாக்குறாங்க அதையு பண்ணிட் ட்டு வேலைக்கும் போறாங்க இவங்களுக்கு இதெல்லா செய்யாம வேலைக்கு மட்டும் போயிட்டுமே எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்சாருக்கு ஸ்ரெஸ்சாருக்கு அப்டின்
வேலைக்கு போறவங்கள காலத் தொட்டு கும்புடணுங்க கொழந்தைங்களையு வீட்டையு பாத்து பாத்துட்டு போறாங்க பாருங்க
உண்மையில எனக்கு அவங்களெல்ல பாத்தா சத்தியமா அதிசயமா தா ருக்
ஆ அவங்கெல்லா ரொம்ப கிரேட் விட்டுங்க
காலையில ஃபோர் ஓ கிளாக்கே எந்திரிச்சிருக்கவாங்க போல எல்லாரும் ம் ஆமா அப்டி எந்திரிச்சாதா வந்து அப்டி போ முடியு கரெக்டா என்னா இல்லன அவசர அவசர அவசரமா கெளம்புற மாதிரி இருக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருந்திருச்சாதா கொஞ்சோ ஓரளவுக்கு இயர்லியா எந்துருச் ச்சல்லா கரெக்டா பண்ண முடியு
ஆமா
ம்
என்ன பண்றதுங்க
ஆமா ம் ம்
கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து வீட்டு வேலையில இருந்து இங்க வந்து வீட்டு வேலை எல்லா முடிச்சு கொழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஐயோ அவங்க மாதிரிலா
உண்மேலே வந்து நம்மளுக்கு கிச்சன்லயே போனாலு அது அதுலயு வந்து எவ்ளோ வேல க்கு ஏதாவது மசாலா போய் அரைச்சு வேணு இல்லாட்டி நெய் நெய் உருக்கணு அதிலு ஒன்னு ரெண்டு வேல நறையன்ன இருக்கதா செய்யுது ஆம்மா அப்பப்பா மட்டும்மா சமையல் பண்றோ அதுக்கெடையில நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு அர வைக்க வேண்டியது இருக்கு ஒரு இஞ்சி பேஸ்ட் இஞ்சிபூண்டு பேஸ்ட் பேஸ்ட் அரைக்கிறது ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது அந்த மாரி ஒரு ஒரு வேல வந்துருது
ஆமா அதெல்லா யார் நம்பறாங்க சும்மா தான வீட்ல இருக்கன்னு ஒரே வார்த்தைய சொல்லிருவாங்க இல்ல இல்ல ஒரே வார்த்தையில
அதா அதா அதா ஆமா அது காலையில நைன் ஓ கிளாக்கே வேலை முடிச்சிருவீங்களே அதுக்கு மேல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க
ஆமா ஆமா நம்ம வீட்ல ஒரு நாள் இருந்து பாத்தாதான
ஐயோ சத்தியமா நம்ம வீட்லதா இருப் போன் பேரு ஆனா ஏதாவது ஒரு லொட்டு லொஸ்க்கு ஏதாவது ஒண்ணு வந்துடுதுல்ல
கண்டிப்பா வந்துடுது அதாவது கொழந்தைங்க இருக்கற வீட்ல எல்லாத்தையு தூக்கி போட்டுட்டு எவ்ளோதா கஷ்டப்பட்டு வீட்ட கிளீன் பண்ணி வெச்சாலு
ஆமா எல்லா கஜா முஜான்டு அய்யோ முடியாது நம்ம என்னதா அத கூட்டி அந்த அந்த பொருள் அந்த அந்தையே எடத்துலயே இருக்காது அப்டியே ஒரு சூறாவளி காத்து சு தீட்டு போன மாரி தா இருக்கு வீட் வீட்டுக்குள்ள பாத்தோம்ன்னா
ஒரு ஆளுங்க வரும்போது போது தா அப்பிடி இருக்கு
ஆஹ ஆமா ஆமா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க எங்க வீட்ட சுத்தமாவே வைக்கறது இல்ல அப்டின்னு சொல்லிட்டு போயிருவாங்க
நம்ம வீட்ல நடக்குறது எங்க தெரியுது
ஆமா அதுவு கெழந்திங்க இருக்குறதுல ரொம்ப முடியாதுங்க
முடியாது ரொம்ப கஷ்டங்க
கெழந்தைய கொஞ்சோ ஆமா அது கெழந்தைக என்னன்னா கொஞ்சோ வளந்துட்டாங்கன்னா அவங்களு கொஞ்சோ தெரிஞ்சிரு அது வரைக்குமே கொஞ்சோ அப்பிடி இப் அப்டி இருந்தா இந்த வெளாட்டு ஜாமான்ல்லா அங்கயே இங்கேயே போட்டு வைக்கிறது நம்ம கத்திக்கிட்டே இருக்கிற மாரி தா இருக்கு
சொல்லவே வேண்டா அது
ஆ ஆமா ஆமா
என்ன பண்றது
உம் என்ன உங்க ஊர்ல நல்லா மல பெய்யுதா
இல்ல காத்துங்க செரியான காத்து
ஓ இங்கயே டல்ல தா இருக்கு லேசா தூரல் போட்டுச்சு அப்புறோ அப்டியே போயிடுச்சு
ஐய்யோ இங்க செரியான காத்து அடிக்குது ஆடி மாசத்துல அடிச்ச மாதிரி அடிக்குது வெளில இருக்குறதெல்லா பறக்குது சும்மா
ஓ சேர் சேரி இங்க மவுண்ட்டன் பக்கத்துல இருக்கிங்னா யானை எல்லா அங்க வருமா
ஆ ப்பா
ஓ அப்ப பயந் அய்யயோ
என்ன பண்றது காட எல்லாத்தையு அழிச்சுட்டாங்கனா அதெல்லா இன்னு நம்ம இருக்குற நம்ம வீட்டுக்குதா வரு அது எங்க போகு பாவோ நம்ம அத டிஸ்டர்ப் பண்ணாம இருந் தா அது நம்மள தொந்தர பண்ணாம இருக்கு
ஆமாமா என்ன பண்
போய் அத தொந்தர பண்ணா அது நம்ம வீட்டுக்குதா வரு
அது என்னமோ உண்மதா ம், அப்பறோ உங்க ஹஸ்பண்ட் எத்தன மணிக்கு வருவாங்க
சாய்ந்தரந்தாங்க வருவாங்க
ஓ சேரி சேரி உங்களுக்கு என்ன கோல்டா ம் சளி புடிச்சிருச்சா அது, ஆ, ஓ
ம் தண்ணி கொதிக்க வச்சுதா குடி க்கிறே ஆனாலு என்னன்னு தெரில
ஓ ரெகுலரா அப்டியே தொடர்ந்து குடிச்சுட்டே இருங்க பின்ன என்ன பண்றது
என்ன பண்றதுங்க அது ஈஸியா கொழந்தைக் கு அபெக்ட் ஆயிருது
அதா அதா கவனமா இருங்க நீங்க ஃப் ஆ பால் குடுத்துட்டு இருக்கீங்ளா
ஆமாங்க
ஓ சேரி சேரி
ம்
ஓகே நா கட் பண்ணிட்றே
சரிங்க சரிங்க ஓகேங்க